தோழரே
ஆ வணக்கம் நல்லாக்கீங்களா
எப்டி இருக்கிங்க ம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கிங்க
ம் நல்லாருக்க நல்லாருக்க ம்
சாப்பிட்டீங்களா ம் சாப்ட்ட
ம் நானு சாப்ட்ட என்ன சாப்பாடு சாப்ட்டிங்க
ஆ நா சப்பாத்தி மட்டன் கிரேவி
செரி செரி செரிங்
உங்குள்து
நா தோச சாம்பார்
ஓ செ செரிங்க செரிங்க
என்ன பன்னிட்
சொல்லும் என்ன பேசலா
இல்ல நீங்க வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கீங்களா இல்ல
ம்
இல்ல வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா இல்ல ஆ வீட்ல இருக்கீங்க
இல்லைங்க இல்லைங்க வீட்லதாங்க இருக்கே எனக்கு ரெண்டு பசங்கோ அவங்களே ரெடி பண்ணி ஸ் கூலுக்கு அனுப்பி கரெக்ட்டா இருக்குங்க வீட்ல வேல
கண்டிப்பா ஓகே நம்ம வந்து பாத்தீட்ன்னா நீங்க
ம்
சின்ன பிள்ளைக வச்சிருக்குறனால நம்ம வாழ்க்கைல நடந்த சின்ன காரியங்கள் அதாவது சிறு பிள்ளைகள நடந்த காரியம் வந்து பாத்தீட்ன்னா அதுல ஒரு மறக்க முடியாத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிறுசேமிப்பு அந்த சிறுசேமிப்பு பேசினா நல்லாருக்கு நெனைக்கிற ஆ
செரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கோ பேசுங்க
கண்டிப்பா சிறு சேமிப்பு அப்டிங்கறது வந்து பாத்டிங்கன்னா நம்ம வாழ்ந்த அந்த நாட் கள்ல வந்து பாத்டிங்கன
ம் உங்க வாயிசு ரொம்ப ஸ்லோவா கேக்குது
ஆ நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்காங்க பாத்தீங்களா நம்ம பெற் றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம் கொடுக்கூடிய அந்த ஒரூவா ரெண்டு ரூவாய கொண்டு போய் ஸ்கூல்ல அந்த டீச்சர்டா குடுத்து அந்த ஒரு சின்ன நோட்டு குடுப்பாங்க அத வச்சு நம்ம வந்து பாத்தீட்ன்னா அந்த சிறு சேம்ப் ன்ற பலக்கத்த நமக்கு ஏ ற்படுத்தி குடுத்தாங்க சிறுசேம்ப்புன்ற பலக்கத்த நமக்கு ஏற்படுத்தி குடுத்தாங்க அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீட்ன்னா இன்னிக்கும் நமக்கு அந்த ஒரு சிறுசேம் பலக்கன்றது வந்து ஆ தொலருது ஆனா இன்னிக்குள்ள ஜென்ரேஷன் இன்னிக்குள்ள சந்ததியில வந்து பாத்தீட்ன்னா அப்டிப்பட்ட பழக்கம் வந்து பாத்தீட்ன்னா நா நாளடைவில ஆகாகா கொறஞ்சிக்கிட்டே வர்றத நம்ம எல்லாரும் பாக்குறோ கண் கூட
ஆமாங்கோ கண்டிப்பா இப்ப ஏ பசங்கள எடுத்துக்கிட்டாக்க நாங்க அதே போலதா ஒரு உண்டில்ல வாங்கி குடுத்து சேஞ்சஸ் இந்த வரத சில்ற இந்த நோட்டு இதெல்லா வந்து சேத்தி வைங்குட்டுன்னு வாங்கி குத்துருக்கோ ஆனா அவங்களுக்கு கையில காசு வந்த ஒன்னே எதா ச்சு புச்ச ஐட்டம் போய் வாங்கின்னோ ஒன்னு புக் ஸ்டோர்ல வாங்கின்னோ இல்ல சாப்ட ஏதாச்சு வாங்கின்னோ உங்ளுக்கு புச்சது ஐஸ்கிரீமு இப்டி ஏதாச்சு வாங்கின்னோ அந்த பழக்கம் வரமாட்டன்து அவங்ளுக்கு அது நம்ம எவ்ளோ சொல்லி் குடுத்தாலும் அது அப்பவே செலவு பண்ணிணோ அப் ப்டின் தா யோசிக்றாங்க சேமிப்புன்றதே அவங்க மைண்டுக் போக மாட்டேந்தம்மு
கண்டிப்போம் அதுக்கு வந்து பாத்தீட்ன்னா நம்ம வந்து பத்து நம்மளும் இப்போ நம்ம வெடியவங்களாவே இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு அந்த சிறுசேம்புன்ற காரியத்த அ உன்னத்துர வுதமான நிலைமையில பாத்திட்ன்னா நம்மள சிறு சிறு செலவாவுதல நம்ம கேக்குறத வந்து பாத்தீட்ன்னா ரொம்ப வந்து கொறைக்க சொல்லணு குறிப்பா அந்த காரியத்த நாம் நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீட்ன்னா நம்ம நடந்தது நடந்த விஷயங்ளல்லா பாக்கும்போது நம்ம நடந்தத சொல்லி தர்ணோ ஏன்னா வந்து பாத்தீட்ன்னா ஒரு ஒரு தலைமுறைலந்து இன்னோரு தலைமுறைக்கு க விஷயங்கள கடத்துற விஷயம் தா நம்ம மிக முக்கியமான ஒரு காரியோ
ஆமாங் ஆனா சொன்னாலும் கேட்டுக்குறிய அவங்கோ சு ச்சுவேஷன் இல்லே இப்ப வந்து பசங்க எப்டி இருக்காங்கன்னா அவங்க இஷ்டப்படி அவங்க விருப்பமா எல்லா பண்றது செய்றது அப்டிதா இருக்காம்மோ அப்பல்லா நம்போ என்ன சொன்னாலும் நம்போ பேரண்ட்டு வந்து நம்போ கேட்டுப்போ இன்னொன்னு எதனா நம்போ எந்த ஏதாச்சு ஒரு காரியோ செய்ணோனாலு நம்போ போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட் ட்டு ஏ இன்னி வரைக்கும் குடோ எங்களுக்கு இவ்ளோ ஏஜ் ஆயிருந்தாலுமே வந்து ஓ ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ணுன்னா பேரண்ட்ட கேட்போ அது தப் ப்பா சரியா அப்டின்ட்டு கேட்டுட்டு தா செய்வோ அவங்க சொன்னா ஒரு தைரியோ நம்புளுக்கு வந்து ஓகே இது நல்லதா இருக்கோ அவங்க ஓகேன் சொல்லிருக்காங்க இல்ல வேணான்னா விட்ருவோ ஆனா இப்ப இருக்கிற பசங்க அப்டி கெடையாதே
இப்போ வந்து பாத்தீட்ன்னா இப்ப இருக்கிற சந்தினுடைய பிள்ளைங்கா வந்து பாத்தீட்ன்னா அ ஆய்வு ரீதியா சொல்லப்படுது வந்து பாத்தீட்ன்னா மூன்று வயசுக்குள்ள ஒரு பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்லணு அப்டின்னா அது வந்து அவங்களுடைய வாழ்ந்த நாட்கள் அப்டி இல்ல ஆனா இப்பருக்குற பிள்ளைலுக்கு வந் நம மூணு வயசுல என்ன சொல்லி தரது சின்ன பிள்ளைக்கு தானே சின்ன கொழந்தைக்கு மாதிரி கொழந்தைகளுக்கு போய் அதெல்லா சொல்லி தர முடி அப்படின்னு நெனைக்கிறோ ஆனா இப்பள்ள பிள்ளைக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று வயசுக்குள்ள நம்ம என்ன கற்று குடுக்குறோமோ அந்த கற்றுக் குடுக்கக் கூடிய காரியங்கள்ல அவங்க மரண வரைக்கும்
ம்
அவுங்களுடைய நீடிய ஆயுள் வரைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுங்க அதை கடைபிடிக்குனு சொல்லிட்டு கிரீசன் அவர் ஆய்வுகள்லா வந்து பாத்தீங்கன்னா நெறைய கட்டுரைகள்லா சொல்லப்பட்டிருக்கு என்ன கா எனனா இப்போ அந்த நாட்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாக்கு அ காரியங்கள் செஞ்சாங்க அத பார்த்து வளந்தோ
ஆமா
ஆ ஆ ஆ ஆமா பாடிக்கலனா அடிவுழு பயங்கரமா அடிவுழுவும்னல்ல இதெல்லா நடந்துச்சு ஆனா இனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கக்க கூடாதுனு சொல்டாங்க
ஆமா எனா பசங்க டிப்ரஷன் ஆயிடுவாங்கோ அது ஆயிடுவாங்கோ இது ஆயிடுவாங்கோ அதுனால வந்து எதுவா இருந்தாலு இப்ப ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருக்கட்டு டீச்சர்ஸு அடிக்க கூடாது நம்பளு அடிக்க கூடாது பேரன்ஸு அப்போ வந்து அவுங்க எனான்னாக்கா நெறைய செல்லமா வளந்தறாங்க வந்து நம்ப சொல்றது எதுமே கேட்க மாட்டேன்றாங்க இல்ல நா இப்டிதா வளந்த விதோன்றது வந்து ரொம்ப அடம் புடிக்கறதா இருக்கட்டு ஒரு விஷயோ வேணும்னாக்கா அந்த மாரிதா அவுங்க பண்றாங்க
பாராதக்கிராம் மாரியா அரசாங்கமாகட்டு மற்ற இதாகட்டு எல்லாமே அவுங்களுக்கு ஒரு ஆ இ இசைந்து போராட நெலமைல தா வந்து பாத்தீங்கன்னா அவுங்களு உதவி செய்கிற நெலமைல தா இருக்காங்களுடைய நம்ப அந்த நாட்கள்லயு அடி வாங்கிட்டு படிச்சவங்க எத்தனையோ பேரு அடி வாங்கி ட்டு படிச்சவங்க ஒழுக்கத்துக்கு கட்டுபட்டவங்கதா இன்னைக்கு எல் எவ்ளோ நெலமையில உயர்ந்திருக்காங்க எல்லாம பண்ணியிருக்காங்க
நீங்க சொல்றது உண்ம தா
அந்த அடிக்கு தயங்காத பழமொழி கூட நெறைய சொல்லுவாங்க அதை வந்து அப்டின் தேவையில்லாததுகல்லா அடிக்க மாட்டாங்க காரணத்தோடு அடிப்பாங்க இல்ல எதாவது தடம் செய்ய விடமாட்டாங்க செய்ய இருக்கும்போதே ஒரு சின்ன பயம் இருக்கு வாழ்க்கையில
ஆனா அவுங்க அவ்ளோதூரம் பண்ணதுனால தானே இன்னைக்கு நம்ப ஒரு நல்ல ஒரு ஜாபா இருக்கட்டு ஒரு நல்ல நெலையில இருக் கோனாகா கண்டிப்பா அவுங்க அடிச்சு வள இது திட்டி அந்த வளர்த்ததுனால தா நம்ப இந்த ஒரு நெலமையில இருக்கோ ஆனா வளக்காத பசங்க என்ன பண்றாங்கன்னா அதுதா அடம் பிடிக்குது ஜாஸ்தியா அவுங்க இஷ்டத்துக்கு அவுங்க செய்யறது இப்டிதா கத்துட்டு வராங்க
கண்டிப்பா ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்போ இருந்தப்போ நாம அவுங்க சொல்றத கேட்டோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன புள்ளைகளாகவே இருந்தாலு எனக்கு தெரியு நீங்க நா பா த்துகுற அப்டிங்கிற நிலமைகு இப்ப ஒரு மூணு நாலு வயசு பிள்ளைகளே வந்து
ஆமாங்கோ எதிர்த்து பேசுறாங்கோ நெறையா எதிர்த்து பேசுறாங்கோ மரியாதை குறைவா பேசுறது இதெல்லா நெறைய நடக்குது இன்னொன்னு ஃபோன் ஃபோனு வந்துடுச்சு சின்ன குழந்தைங்ககிட்ட பாத்தாலுமே இந்த ப்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க கிட்ட பாத்தாலுமே ஃபோனு இருக்கணு ஒரு வயசு குழந்தைகிட்ட பாத்தாலு ஃபோன் இருக்கணு
கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஒரு பயோ இருக்கு நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பயோ எதையாது பேசுறதுக்கு முன்னாடியோ செய்யறதுக்கு முன்னாடியோ நம்ப அப்பா அம்மா அடிச்சுருவாங்க அப்டின்ற ஒரு பயம் இருக்கு
ஆமா நம்ப எவ்ளோதா இருந்தாலு புரியுது வெளையாடுதா இருக்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டு வெளியே போய் தா பிரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்தி விளையாடுவோ செய்வோ இப்போ வீட்லயே உக்காந்துன்னு ஃபோன்லயே எல்லாமே ஃபோன்ல கேம் எல்லா மே போது லைப்வு இந்த சின்ன பச ங்க லைஃப்ல இருந்து எல்லாமே இது நல்லது கிடையாது இருந்தாலு எல்லா இப்டிதாங்க போது நம்ப வாழ்ந்தப்போ எவ் ளோ நல்லா இருந்தது போய் வெளியே எல்லாரு கூடயு ஜாலியா ஒரு பத்து பேரு கூட சேர்றது விளையாட்றது வீட்ல அத திட் னாலு வருது அதெல்லா நல்லா இருக்கு இப்ப எங்க வெளில போறாங்க எங்க கேம் ஆட்றாங்க பழைய கேமெல்லா அப்டே போய்ட்டே வருது அந்த விளையாட்டு விஷயோன்றதெல்லா மறந்துட்டே வராங்க எல்லா ஒவ்வொன்னா
ஆமா கண்டிப்பா எல்லா ஃபாஸ்ட்டு நம்ம நம்மளுடைய அந்த காலகட்டத்தி விளையாண்டத வந்து பாத்தீங்கனா உடல் ரீதியான நெல மேல் நல்ல ஒரு ஆரோக்கியமான வெளி விளையாட்டுகள் விளையாண் டோ சந்தோஷமா மணல் மேல்ருந்ச்சு மண்ணு பட்டாலு எது போட்டாலு தெரிஞ்சுக்காது ஆனா வந்து பாத்திட்னா இன்னைக்கி அ ஸ்க்கிரீன்லியே வந்து பாத்தீட்கன்னா எல்லா வெளையாட்டுகளு வந்துருச்சு அப்டிங்கிறப்போ அந்த விளையாட்டுத்துல அவுங்க பாக்கும்போது வந்து பாத்தீட்ன்னா அந்த ஸ்க்ரீனுக்குள்ளவேதா ரொம்ப மூழ்கி இருக்கு மூழ்கி போயற்றாங்க
ட்ரனு இதுலியேருக்கு இந்த வாலிபால் ஃபுட்பால் பாத்தாலு அதுலே இருக்கு எல்லா கேமு இதுலே வந்து இருந்தாலு இதுலே அத தா ட்ரை பண்றாங்ளே தவிர வெளியே போய் விளையாணுன்றது கத்துக்க மாட்டன்றாங்கோ இதனால கண்ணு எஃபெக் ட்டு அவுங்களுடைய அந்த மைண்டு ஃபுல்லா இதுவாவுர்து
கண்டிப்பா கண்டிப் இப்ப நானு விளையாண்ட நாட்கள்ல வந்து பாத்தீடனாங்க இப்ப விடுமுறை நாட்கள் வுட்டாங்க அப்பின் சொன்னா காலையில ஒம்பது மணிக்கு போன்னா ஒரு சாயந்தரோ ஒரு அஞ்சு ம ஆறு மணிக்கிதா வீட்டுக்கு வருவோ அப்போ இருந்தத பாத்னா ஒரே ஒரு கொடோ தண்ணி ஒன் ஒரு கொடோ ரெண்டு கொடோ தண்ணி மட்டுந்தா கொண்டு போவோ ஆனா வந்து நல்லா என்ன விளையாண்ட்டு பசி மற்ற எல்லா காரியத்துமே மறந்து நல்லா விளையான்ட்டு வருவம் தண்ணி தா பாத்திட்கனா மெ மெயினா ரெண்டு கொடோ கொண்டு போய்ட்டு அந்த தண்ணி இது முடி வரைக்கு ந ம்ம விளையாண்கலா விளையாண்
ம்
வந்தம் போனோ
ம்
ஆ இது சொ புக்ல சொல்ற மாரி அதாவ்து இன்னிக் அன்னிக் வந்து பாத்தீனா அத்தன பேரு இருந்து ப இப்ப பந்து வாங்குறதுக்குலா காசு இருக்காது ஆனா இன்னிக்கு வந்து பாத்தீட்னா பத்து இருவது பந்துங் கூட வாங்கிற்லா ஆனா விளையாட்றத்க்கு ஆசயில்லயில புடிக்கிறதுக்கு அந்த மாரியான ஒரு சூழ்நிலைலதா நம்ம கடந்து போய்ட்ருக்கோ
க பிஸி லைஃப்பா தாங்கோ போய்ட்டுருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில பேரண்ஸு ஒர்க்கு ஜாப்பு பிஸி லைஃபு பசங்களு இதே மாரி ஃபோனு கையி பிஸி லைஃபு கண்டுக்க பேரன்ஸ் மெயினா பசங்ள கண்டுக்கணு வீ ட்ல டைம் ஸ்பெண் பண்ணணு அவுங்களுக்காக ஆ விளையாட விடணும் கொஞ்சோ இதெல்லா சொல்லி குடுக்ணு அப்பதாங்க கொஞ்சோன மாறுதெல்லா இருக்கு இந்த பழைய விளையாட்டெலாம திரும்பி வரணுவெளில போணு பசங்க விளையாட்ணு
கண்டிப்பாங்க இப்ப வந்து பாத்தீட்ன்னா மொதல்ல அந்த நாட்கள்ல வந்து பாத்தீன்னா ஆ அதிகமான விளையாட்ட வந்து பாத்தீண்னா உடல் ரீதியான விளையாட்டு விளையாண்டோ நல்லா ஒரு மன ஆரோக்கியமான நிலைமைல்ருந்தோ இன்னைக்கு வந்து பாத்தீட்ன்னா வெளிய போய் விளையாட்றக்கே ஒரு பயமான சூழ்நில அது ப பெட்டுரோல் அந்த அளவுக்கு ஐயோ ஏதோ பிரச்சன எழுத்துட்டு வந்துவ அப்டின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஏ சரிதா மற்ற காரியங்களா வந்து பார்த்தீங்கன்னா நம்பரது வேற என்ன செய்ய சரி ஓகே
ம்
இந்த நாள கூட இந்த இத குடிச்சு பேசினதுக்காக சந்தோஷப்படுற ஒரு சில காரியங்க நானு கத்துக் கொண்ட ரொம்ப நன்றிங்கமா ரொம்ப நன்றி ஆ ஓகே நன்றி
தேங்க்ஸ்ங்க